ஹலோ நல்லார்க்கிங்ளா நா நல்லாருக்றே நீங்க நல்லா இருக்கிங்ளா
அ நல்லார்க்கங்க
அப்பறோ மழையெல்லா எப்டி இருக்குதுங்க உங்க ஊர்ல
மழ எங்கீங்க பருவ மழயே வரவே இல்லீங்க இன்னோ
ஏச் இங்கியும் அப்புடித்தாணுங்க எல்லாப்பா அ வெவசாயம் பண்றதுக்கு மழைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு வழி ஆயிடு
ஆமாங்க நாம சின்ன வயசா இருக்கும் போதெல்லா எவ்ளோ மழப் பெய்யும்பலுங்க
ஆமங்க அப்பெல்லாப் பேயுங்க இவ் மழவே பாக்க வருது அதிசயங்
ஆமாங்க நாம்ம சின்ன வயசா இருக்கும்போது ஆறு மாசங் கிட்டதட்ட மழ பெய்யு
ஆமாங்
ஆமாங்க ஆறு மாசம் மழ பெய்யும் இப்ப மழயே பெய்யறது இல்லிங்க
ஆமாங்க இங்கியும் அப்புடியே தேனுங்க அப்பறோ வெவசாயமெல்லா எதாது பண்ண முடியிதுங்ளா
எங்கிங்க மழ வர நாங்க மழ வருன்தாப் பாத்தோங்க புறக் கெணத்துலேலாத் தண்ணி ரொம்ப கொறஞ்சிருச்சுங்க மழ வந்தாதா உங்களுக்கு கெணத்துல தண்ணி வரு இப்போ மழை இல்லாதனால போரு மட்டுந்தா ஓட்டிட் ட்ருக்குறோ மழை இப்ப பேஞ்சிருங்கோ நிப்ப அக்குனி நட்ச்சத்திரோ தொடங்கும்போது மழ வருங்க எப்போமே ஆனா இப்ப மழயே வருலீங்க மழ வர மாரி இருக்குதுங்க வரம் அப்டியேத் தொடங்குச்சுன்னாப் அப்டியே மழை நின்றது மழையே வர மாட்டிங்குதுங்க உங்க ஊர்லெல்லாம் மழ பேஞ்சதுங்ளா
எங்கூர்ல ம் இந்த அக்கின் நட்ச்சத்தெரத்துக்கு முன்னாடி ஒரு மழப் பேஞ்சிதுங்க நல்லா அந்தக் கல்லு மாரியிலா உழுவும்பாங் பாருங்க அந்த மாரி நல்லாப் பெருசாக் காத்தோட மழையா வந்ததுங்க அந்த ஒரு மழ அதுக்கப்பறோ ஒரு மழ வேஞ்சதுங்க அதுக்கப்பறோ அவ்ளோ வேனுங்க இப்ப வெயிலு இது தாங்க முடியறது இல்ல அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்குதுங்ளா வெயில் த எச்சாயி போச்சுங்க இப்போ
ஆமாங்க அப்பெல்லா மழ நம்ம சின்னதா இருக்கு போதெல்லா கரெடா ஜூன் மாச ஸ்கூல் தொடங்கறக்கு முன்னாடி மழ வந்துரு நம்ம ஸ்கூலுக்கு போம்போது மழைல நனஞ்சுட்டே தா போவோ பேகுக்கு எல்லா கவரு போட்டு எப்டிந்தா மூணு மாசமா தொடர்ந்து மழ பெய்யுங்க எப் அது கரெக்டா இந்த ஸ்கூல் தொடங்கும் போது மழ வந்து யூனிஃபார்ம் எல்லா நலஞ்சிரு மழைல நெனைஞ்சிட்டே தா ஸ்கூலுக்கு போவோ ஆனா அந்த மாரிலா இப்ப எதுமே நடக்கிறதே இல்ல ஜூன் மாசம் கரெட் டா மழையே பெய்யறதே இல்லேலங்க
ஆமாங்க அப்புற என்நேர மழை எப்படா பெயி ஸ்கூலுக்கு எப்ப லீவ் விடுவாங்கோ அப்டின் எல்லா என் நேர டிவி பாட்டு ஒக்கான்ட்ருப்போ அ இருக்கு மழை வந்தாலே லீவ் விடுவாங்கோங்கறது ஒரு சந்தோஷ வேற
ஆமாங்க இப்ப என்ன புயல்னா மட்டுதா மழை வருதுங்க பருவமழை எல்லா பேய்யிறதே இல்ல அப்புற இந்த மேட் ட்டங்காடுன்னு சொல்லுவாங்கங்க அதுல எல்லா இந்த பருவமழை பெஞ்சாதா விவசாய பண்ணுவாங்க இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க தண்ணி இருந்தா மட்டுந்தா விவசாயிங்கற நெலைமை ஆயிடுச்சு என்ன சொட்டு நீீர் பாசன இருக்கறங்காட்டி பரவாயில்லைங்க தண்ணி அதிகமா செலவாகாம ஏதோ கொஞ்ச தண்ணிய வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த முதல் வாய்க்கால் பாய்ச்சல் மாரி எல்லா இருந்துதுன்னா கண்டிப்பா தண்ணி பத்தவே பத்தாதுங்க ஏனா மழை கரெக்டா பெய்யுறது இல்லையாச்சுங்க இப்பவே நமளுக்கு மழை ரெண்டு மூணு மழ வந்திருக்கு நாலஞ்சு மழ ஆனா மழையே வரல இன்னும் ஜூன் மாச கேரளா மழ பெஞ்சாதா நம்மளுக்கு மழ வருங்க உன்னைய மழை அங்கேயும் இருக்குறதுல இப்ப அதிகமா எப்ப மழை வஞ்சதோ வரும்போது
ஆமாங்க ஆமாங்க பாருங்க எங்க ஊர்ல வந்து இந்த மழையே பெஞ்சாத்த இவுங்க அங்க கிணறு கிடையாது போரு கிடையாதுங்க இந்த மழ வேஞ்சுதுநானத்த என்ன பண்ணுவாங்க இந்த சோள மக்காச்சோள இந்த மாதிரி ஏதாவது அடை செய்யிற மாரி போட் டுடுவாங்க அதை வச்சு வெறு மாட்டுகளுக்கு எல்லா ஏதோ தீவனமாயக்கி இப்ப என்னடான்னா மழ இல்லாதங் காட்டி விவசாயம் பண்ண சுத்தமாவே பண்றதுக் வழி இல்லாம இருக்குதுங்க ஏதா அப்பப்பவாவது மழ பெஞ்சுட்டு இருந்துது இப்ப மழையவே இன்னு கண்டுபுடுச்சுதா நாம ஊட்டிட்டு வரணுங்கிற மாரி ஆகி போச்சுங்கோ
ஆமாங்க தேவையான எடத்துல மழ பெய்யுறது இல்லைங்க ஆனா வந்து அதாவது தேவையில்லாத எடத்துல மழ பெஞ்சு வெள்ளம் வந்து அ இந்த சுனாமி மாரி அடிக்கொறுக்கா வெள்ளம் வந்து பூரா நெற்பயிர்கள பூரா அடிச்சிட்டு போயிற்றத த அ எல்லா பக்கமே ஆனா தேவையான எடத்துல மழை பெய்யுறது இல்லைங்க அதுதானே ஒரு பெரிய பிரச்சனையே
ஆமாங் அது வேற மழ வந்துதுன்னா பரவா இல்லைங்க நம்ம ஏதோ அளவா வந்து ட்டு அப்டியே இருக்கிற மாரி இந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கிணறு குட்டை இல்ல தண்ணி இருந்துடுதுன்னா வரு குடிக்கிறக்கு தண்ணி பஞ்சம் வராது இப்ப பாக் போனோம்னா ஒன்னா வந்துதுன்னா பயிரு எல்லா அடிச்சிட்டு போற மாரி காத்தோட வருது இல்லேன்னா மழையே வரமாட்டேங்குது விவசாயந்தா பண்றது எப்டித்தா பண்றதுன்னு நீங்களே பாருங்
ஆமாங்க வாழை ஃபுல்ல எங்களுது வாழ வச்சிருந்தோங்க அந்த காத்தடிச்சு மழையே வரலேங்க மழைக்கு முன்னாடி காத்தடிச்சு சு வாழ மர ஃபுல்லா முறுஞ்சு முறுஞ்சு முறுஞ்சு உழுந்துருச்சுங்க அதாவுது பாதி பாதி வாழைத்தாறு முத்துனதது ஃபுல்லா விழுந்து அது வேஸ்டா போகுது மழயு வரல வெறு காத்தடிச்சி பூரா போயிடுச்சுங்க மழை ஒண்ணு வரலன்னு வச்சுக்கிங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க மழ வந்தாதா விவசாயோ பண்ணி சாப்பாட்டுக்கு எவ்ளோ காஸ் க்கு கம்பெனியில போய் சம்பாாரிச்சு எந்த பிரோஜனமு இல்ல விவசாயோ பண்ணாதா எங்களுக்கு சாப்பாடு உணவு கெடைக்கு
ஆமா நீங்க எத்தன வேல நின்னதுனாலு அரிசி எப்டியோ பண்ணிக்கிலா ஆனா விவசாயோ நின்னதுன்னா ஒரு ஆளுங்கூட உயிரோடையே இருக்கற கக்க முடியாதுங்க இந்த விவசாயோ தான்ங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம இதுலியே பாத்து போனோம்னா எல்லா சாப்பிறது அதுல அவுங்க பாத்து மண்ணுல அவுங்க கை வைக்கு போதுதான் நம்மளுக்கு இங்க வயிறு சாப்பாடு ஒரு வாயாவுது வாயில வைக்கிற அளவு இருக்கு இருக்கு அங்க வந்து அவுங்களுக்கு தா ரொம்ப கஷ்டம்கோ விவ விவசாயோ பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல எங்க போய் முடியு ஒண்ணுமே தெரியமாட்டங்குது மழ வந்தாதா அடுத்தது என்ன நடக்குனே பாக்க முடியும்ங்
மழதாங்க எல்லாமே மழ மழ துளி நீங்க நம்ம செடிகளுக்கு ஆகட்டுங்க எவ்ளோ தண்ணி ஊத்தினாலு அந்த செடியெல்லா எதுவுமே முளைச்சு வரது இல்ல இது மழ கொஞ்சோ லேசான மழ பேஞ்ச பூமி கடிய போனாலு ஆழமா போக மாட்டேக்குதுங்க மழ தண்ணி உழுந்தோனே உள்ளக்க நம்ப எப்போவோ வச்சு வெத போட்டது கீர செடிக புல்லு அதுலா எப்டி பசுமையா மொளைக்குது பாருங்க அ அதாவுது அது மொளச்சாதா இந்த மாடுகளுக்கெல்லா ஒரு தீவனோ ஆவுங்க அந்த பச்ச மேஞ்துனாத்தா மாடுகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மழ பேஞ்சா மட்டுதா மாடுகளுக் கு ஆடுகளுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே உணவு கெடைக்கு
கண்டிப்பாங்க அது வந்து சொன்ன மாரி நாம எவ்ளோதா தண்ணி ஊத்துனும்னா பெஞ்சாலு மேல இருந்து குளிர்ச்சி ஆயி வேருக்கு வந்து அதுக நல்லா வளர்ற மேரில்லிந்து நாம ஊத் த்திர தண்ணீலேயெல்லா வளரவே வளராதுங்க அப்றோ பாத்தீங்கன்னா இந்த மழ வருதுனாலே அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அந்த மண் வாசனைப் பாத்தா அந்த மண்ண அ அள்ளி நாமளே கொஞ்சோ வாயில போட்டுக்கலாம்ங்கிற அளவுக்கு அந்த மண் வாசனை இருக்கும்பாருங் மழ பெயு போது அது பாத்தா எங்கியோ மழ பெயறது இங்க நம்மூட்டுக்கிட்ட அப்டி ஒரு மனமா இருக்கு அந்த மா மழ பெய்றது அந்த மனோ
இல்லிங்ளா
ஆமாங்க நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் இந்த மண் வாசன அவ்ளோ நல்லா இருக்குங்க அதாவுது மழ வர்றதுக்கு முன்னாடியே காத்தடிக்கு பாருங்க மழ காத்து மாரி அது ஒரு மாரி ஜில்ன்னு அது ஒரு அது அதா ஃபீல் பண்ணாதா புரியு மண் வாசனையோட மழ வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தோணு மழ வர போகுது மழ காத்து அடிக்குதுன்னு வயசானவங்க சொல்லுவாங்க அதுவு ரொம்ப நல்லா இருக்குங்க மழை வந்ததுக்கு அப்றோ அந்த மண் வாசன அவ்ளோ நல்லா இருக்கு மழ பெஞ்சாலே ரொம்ப கூலிங் ஆயிரு ஜில்லுன்னு தத் க்ளைமேட் இதே மாத்திரு ஆனா மழன்னா மழதாங்க மழ வந்தாதா எல்லாமே நம்ம நம்மளுக்கு ஒரு இடபுரியாத சந்தோஷோ கெடைக்கு அந்த மழத்தண்ணி எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு தெரியுங்ளா துணி துவைச்சா துணிய எல்லாம் பளிச்சு போயிரு பாத்திரோ பித்தாள பாத்தரமெல்லா வெளக்குனாங்கன்னா அப்டி ப ளிச்சயிருன்னு ஆயிரு மழ தண்ணி மழை தண்ணி தாங்க நீங்க எவ்வளோ தனி பியூரிபை வாட்டர் குடிச்சாலு சிறுவாணி தண்ணி அந்த மாரி குடிச்சாலுமே மழை தண்ணி தாங்க ரொம்ப ரொம்ப ட எல்லா தண்ணிய விட மழை தண்ணி தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கு மழை தண்ணி
வச் வச்சாலு நல்லா இருக்குமா ஆமாங் அந்த அளவுக்கு சாலு தொடி எல்லா நெரச்சி வச்சிருவோங்கோ அ துணிக்க தொவைச்சாலு அவ்ளோ சுத்தமா இருக்குங்க பாத்திரோ கழுவி வச்சால நீங்க சொ
ஆமாங்க பாத்திரம் கழுவி வச்சாலும் பளிச்சுன்னு இருக்கு ஆ நாமும் இந்தந்த தண்ணிய குடிக்கலா எத்தனை நாள் வச்சுருந்தாலு புழு பூச்சியெல்லாம் வராது சுத் சுத்தமா இருக்கு வடிகட்டி வச்சன்னா யூஸ் பண்ணலாங்க அப்புறோ மழைத்தண்ணிய வந்து அ